அ தோழர் பேசலாங்களா ஓகே ஓகே இப்போ ரொம்ப தெளிவா இருக்குது நன்றி நானு என்ன டாபிக் பேச விருப்பபட்றே அப்டின்னா ஏ ஐ வந்து மனிதர்கள் வேலையை கொறைக்கிறதா எளிதாக்குகிறதா இல்லை வேலையை திருடுகிறதா அப்டி ன்ற மாதிரி பேசலா சரிங்களா
ஓகே ப்ரோ
நீங்க இத பத்தி ஏதாச்சு முதன்மையான கருத்து ஏதாச்சு இருக்குங்களா
அ அ சொல்றே ப்ரோ அ இப்ப ஏ ஐ வந்து பாத்தீங் ஆக்சுவலி அதுல வந்து நன்மை தீமைன்னு சொல்ல ரெண்டு விதமான விஷயங்கள் நா சொல்லிப்பே நன்மைன என்னன் பாத்தீங்கனா சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு ஈஸியா அதாவது ஈஸியா நமக்கு கெடைக்குது ரொம்ப எளிமையா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது நம்மளால சில விஷயங்கள் முன்னாடிலா பாத்தீங்கனா கூகுள்ல போய் நம்ம தேட வேண்டியதா இருக்கு அது கூகுள்ல போய் தேட்றது விட அது வந்து உண்மையா இல்லையாங்கிறத நம்ம ரெண்டு மூணு வெப்சைட் போய் செக் பண்ற மாரி இருக்கும் ஆனா இப்ப காலகட்டங்கள்ல சாட் ஜி பி டி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏ ஐ மூலியமா சில விஷயங்கள் நம்பகத்தன்மையா அ கண்டுபிடிக்க முடியுது பிளஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கனா இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் பண்றதுல இருந்து ஒரு வீடியோ எடிட்டிங் பண் றது இந்த மாதி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா நமக்கு கிடைக்குது ஏ ஐ மூலியமா ஒரு கோடிங் வந்து பாத்தீங்கன்னா நா நாள் பண்ற ஒரு கோடிங்க வந்துட்டு அவரு கிராக் பண்ணி இப்ப நம்ம ஒரு அ சாட் ஜி பி டி கேக்கும் போது நாலு நாள் பண்றவொர்க்க இது வந்து ஒரு ஒரு ஆஃப் டேல நம்மக்கு பண்ணி கொடுத்துட்டு சோ இது வந்து எனக்கு ரொ ம்பவே ஏன்னா இப்ப நெறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்யே சொல்றாங்க நானு வந்துட்டு சாட் ஜி பி டி ல தான்டா என்ன ஒரு சில கம்பெனி பாத்தீங்கன்னா பேமெண்ட் கட்டி அதாவது சார் ஒரு ஜி பி டி க்கு சாட் ஜி பி டி க்கி பேமெண்ட் கட்டி ஏ ஐ க்கு சோ அத வந்து யூஸ் பண்றாங்க கோடி கோடிங்கு யூஸ் பண்றாங்க சோ அது வந்து சைல ஈஸியா இருந்தாலு வேலை வந்து கொஞ்ச காலகட்ட துல நம்மக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்னு நா நெனைக்கிற
நா என்ன கேட்டா நா சொல்லுவ அப்படின்னா வந்துட்டு எளிதாக்குகிறதுன்னா எளிதாக்குகிறது தான் அப்புறமேட்டு வந்து அ என்ன மாதிரியான உதவிகள் செய்தன்னா வந்து கு ஆக்சுவலா விவசாயம் பண்ணல அது பண்ணல அந்த ஃபிசிக்கல் ஒர்க் குதா பண்ணலையே தவிர பெரும்பாலானதமான த விதமான வேலைகள் எல்லா வந்து அதது சு எளிதாக்குதுதா சொல்லுவ நானு குறிப்பா பச சங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு எல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுட் யாரது கேட்கணும்ன்ற காலம்ல்லா போய் மலையேறி போச்சு இப்ப வந்து இப்ப பாட நடத்துற என்ன பண்றாரு அப்டினா சாட் ஜி பி டிய இன்ஸ்டல் பண்ணிக்கிறாரு அதாது அவருக்கு தெரிலனு சொல்ல வரல நானு மேற்கொண்ட தகவல்கள் கொடுக்க முடியுமா அப்படின் சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாரு அத வந்து ஒரு ரெஃபர் பண்ணிக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச எங்க டாக்டர் ஒருத்துருக்காருங்க அவர் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டாரு ஆக்சுவலா அவர் வந் து புக்க ரெஃபர் பன்ற இருந்தவரு இப்ப சிம்டம்ஸ்லா போட்டு சாட் ஜி பி ட்ட போட்டு அதிகேத்த மாரி இவர் வந்து வைத்தியம் பண்றார் ஆக்சுவல இவர வைத்தியம் பன்னா கூட வந்து நல்ல விதமா இருக்கும் போலருக்கு அவர் சாட் ஜி பி அவர் எனக்கு மத்த எல்லாரு பாத்துட்டு இருந்தாங்க நானு அவர் என்ன பண்றாருன்னு பாத்த பாத்தா அவர் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சாட் ஜி பிடி ல அடாப்பாவி அப்படின்னு நெனச்சிட்டு மனசில இவர்க்கு மூலையே வந்து வேல செய்யாது போலருக்கு அப்டி அதாவது அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பண்ணா ஆனா பரவாயில்ல அது சாட் ஜி பி டிய டிபெண்ட் பண்ணி அவர் வந்து பேச என்னன்னா ஒரு புல்லட் அதாவது ஒரு பாயிண்ட் ஒரு மருத்துவத்த பத்தி நம்ம சொல்றோ அப்படின்னா கொஞ்ச நேரோ எடுத்துக்க ங்களா நாலு பாயிண்ட் இருக்கு நாலு பாயிண்ட சொல்றத்துக்கு நேரம் எத்து இல்லையா இவரு என்ன பண்ணுறார் புல்லெட் போட்டு பேசறார் உங்களுக்கு தலைவலிக்கு இப்போ தலைவலினால வந்து நீங்க வந்து வேற மாரி சிம்டம்ஸ் தா இருக்கு அப்படின்னு அஞ்சாறு சிடம்ஸ அப்டி தொகுத்து சொ சொ ல்றாரு எனக்கு டவுட்டு ஒரு முப்பது செகண்ட்ல எப்டி நாலு சென்டன்ஸ இவரால சொல்ல முடியுது அப்டினு நெனைக்க லைட்டா எட்டி பாக்குற தெரியுது இவர் வந்து சாட் ஜி பிடியோட சாட் பண்ணிட்டு அத வந்து நமக் கு வந்து சொல்லிட்டு இருக்கார் நம்ம சிம்டல்ஸ் பேஸ் பண்ணே இது நல்லதா கெட்டதானு தெரியல நம்ப போக வைத்தியம் பாகறது பட் அது வேற விஷயம் இப்போ மனிதர்கள் வந்து ரொம்பவும் வந்து அந்த அக்டிவிட்டி மைண்ட வந்து கொஞ்ச லைட்டா டல் பண்ற மாரியே நா ஃபீல் பண்றே செகண்ட் திங் வந்து நாளைக்கு வேலைகள் திருடுமா அப்படின்னா கண்டிப்பா திருடுங்க ஏனன்னா இப்பவே வந்துட்டு கோடிங் டீ கோடிங்லாம் வந்து பண்ணக்கூடாதுன் குடுத்திருக்காங்க அத பண்ணாமலா இல்ல ஈஸியாவே பண்ணிடு அது ஆனா வந்து இன்னு குடுக்காம இருக்காங்க கொடுத்தாங்க நெறைய ப்ரோக்ராம்ஸ்லா வந்து வேல இல்லாம பறிகோம் கண்டிப்பா அதே நேரத்தில அந்த நம்பகத்தன்மை சொன்ன பாத்தீங்களா அந்த நம்பகத்தன்மைக்கு வந்து பெரிய கொஸின் தாங்க எனக் என்ன தா அது மிஷின் தா அது அதுவே அப்பப்ப சச்சரிடி வானிங்னு குடுத்துட்டே இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்லறத வந்து நீங்க ஒருசார் எடுத்துக்கூடாது நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க ரெஃபர் பண்ணுங்க அப்டினு சொல்லிட்டே இருக்கு சோ நம்பகத்தன்மை கொஞ்ச கம்மி தா பட் ஆனா வந்து வாய்ப்புகளு வசதிகளு அதில் வந்து அதிக அப்படின்ற மாரி நெனைக்கிறே
சூப்பர் ப்ரோ சூப்பர் சரியா சொன்னீங்க அ நீங்க சொன்ன மாதிரிதா ப்ரோ ஆக் சுவலி நா வந்துட்டு ஒரு அதாவது எ கூட ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் சீனியர் தா அவங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள ஒரு ஸ்கின் டிசீசஸ் இருந்துட்டே இருந்தது அதாது தோல்வியாதி வந்து தோல்ல ஸ்கின்ல பரவி அத ஒரு மாரி இருந்தது அவங்களுக்கு அவங்க வந்துட்டு நெறய டாக்டர செக் பண்ணிட்டாங்க ஆ சார் அதாவது தோல்வியாதி டாக்டர்ட்ட தா செக் பண்ணாங்க ஆனா அவருக்கு அவங்களு வந்து அது சரியாகே ஆகலை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பதாயிரம் கிட்ட இரு செலவு பண்ணிருந்தாங்க அப்ப ஒரு நாள் ஏனாங்களுக்கு வெறுத்து போயிடுச்சு ஒரு நாள் சேட்ஜி பிட்ட அவங்களுோட சொல்லிருக்காங்க ஓபனி தான் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நான் நிறைய டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டேன் எனக்கு சரியாகவே சொல்ல போது அது வந்து ஒரு சொல்லியிருக்கு நீங்க வந்து கேரட் எடுத்துக்கோ இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கோ காலையில வெறும் வயத்துலே இருக்கும் இந்த ஜூஸ் குடி அப்படின் மாதிரி சொல்லிருக்கு இது அவங்க ஒரு ஒன் வீக் தான் ஃப்லோ பண்ணிருக்காங்க சோ அவங்க சொல்றாங்க நான் வந்துட்டு இதுல வந்து நான் வந்து டாக்டரேிட்ட போய் சரியாகாதக்கு வந்து இன்னைக்கு ஜாட் ஜி ப்பிட்டி சரி பண்ணி கொடுத்துருக்குன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ஆஹ் அது வந்து நான் இப்ப பாராட்டுற மாதிரி இருந்தாலும் அது வந்து எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும்னு சொல்ல முடியாது ஆஹ் சாட் ஜி ப்பிட்டி சொல்றது அது வந்து இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜி பிட்டி வந்துட்டு ஒரு சில ஒரு ஒரு சாட் ஜி பிட்டுமே மாறும் ஒரு ஒரு ஏ கண்ட்ரோல மாறும் சில இது வந்து நல்லா வெரிஃப்பை பண்ணிட்டு அங்க என்ன நம்ம ஒரு இணையதளத்தை தான் அதை வந்து அனலிஸ் பண்ணி நமக்கு சொல்லும் இல்லலைங்களா சோ பிளஸ் பாத்தீங்கன்னா அதுல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அத பத்திதான் அது நமக்கு சொல்லும் அப்படி இருக்கிற பட்சத்துல ஆஹ் ஒரு மேலோட்டவா நம்ம எடுத்துக்கலாம் சாட் ஜி பிட்டிய சோ ரொம்ப ட்ரஸ்டபிளா ஒரு ரொம்ப இம்பார்ட்டனா ஆஹ் எடுத்துக்க வேணாம்னு நான் நெனைக்கிறேன்
ஆமாம் கண்டிப்பாங்க அதே நேரத்தில்ங்க ஒரு அதே நேரத்தில் வந்து ஒரு ஒரு வித அச்சம் இருக்குது என்னென்னா ஒரு வால்வி படம் பாத்தீங்களா பார்த்தீங்களா அந்த படத்தோட கான்செப்ட் தான் அந்த பயம் தான் எனக்கு இன்னமும் இருக்குது அதாவது இந்த பயம் எப்படின்னா வந்து வந்து ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ரோபோட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணும் மனிதர்கள் வந்து ஆட்டி படைக்க ஆரம்பிச்ச ச்சலோ எனக்கு ஃப்ர்ஸ்ட் ஃப்ர்ஸ்ட்டு சாட் ஜி பிட்டி யூஸ் பன்ரப்ப ஓபனவே கேட்டே நீ என்ன இவ்ளோ பிரில்லியன்டா இருக்க நீ போறபோக்க பத்தா நீ மனித தூக்கி சாப்பிட்டுருவ போலருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அது வந்து இல்லை நான் என்னதான் வந்து சொன்னாலும் வந்து கண்ட்ரோல் போய் மனிதர்களுக்கு தான் கண்ட்ரோல் இருக்கப்ப நடக்காது அது நடக்கிறதுந்து சாத்திகக்குறுகள் இருக்குது சொல்லாமே தவிர அப்படி ஒன்னு நடக்காது அப்பின்ட்றது அதுகிட்டேயே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நான் ஆன்சர்வாங்க பாய் எதுக்கு சொல்ல வரே அடின்னா இப்ப ரீசெண்டா வந்து லாஸ்ட் வீக் இப்போ வந்து டிரம்ப் வந்து விசிட் பண்ணார் ஆரம்பிச்சார் சைனாவை அங்க விசிட் பண்ணுற பண்ண பண்ணாங்க அங்க நிறைய அந்த ரோபோட்டிசம் வந்து எக்ஸ்போஸ் இது வச்சுருந்தாங்க ஆஹ் நெறைய வந்து ரோபோட்லாம் வந்து காட்சி பொருளா வச்சுருந்தாங்க அப்ப என்ன பண்ணாங்க அந்த மாரத்தனை ஓரத்து இது அப்புறமேட்டு வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அதது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரோபோட்டிக்ஸ்ல வந்து கூட வந்து ஏ ஐ சேர்த்துட்டாங்க இப்ப ஏ ஐ சேத்துட்டாங்கனா ஆல்மோஸ்ட் ஹும்யனா ஆயிடும் ஆக்சுவலா ஹுமினாயிடு ரபோன்ஸ் சொல்றாங்க அது அ ஆக்சுவல ஹூமன் பிஹேவ் பண்ணது வந்து சென்ஸ் இல்ல தவிர வந்து அதாவது இல்லன்னா வழி ஒரு சென்ஸ் மட்டும்தான் இல்லே தவிர மீதி எல்லாமான சென்ஸும் அது இருதி பண்றேன் அது வந்து வந்து ஒலிம்பிக் வச்சுட்டு ஓடுறதயும் அப்புறமேட்டு வந்து அந்த காட்ற இன்ரஸ்ட்டு கா எப்படி பயமா இருக்கு அப்பிடின்னா வாலி படம் தான் அப்படிய முன்னாடி வந்து பிக்சரைஸ் ஆகுது ஓ இது என்ன இப்போ எதிர்காலத்தில நமக்கே வந்து ஆப்பு அமைஞ்சிட போலருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு அச்சத்தை தரதான் செய்யுது ஏன்னா இதுங்க இன்டலிஜென்ட்ல்லாம் பாக்குறப்போ எனக்கு அச்சு தருது இன்னொன்னு நம்ம வந்து இப்போ வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுறதே அவளுக்காக தான் பண்ணுறோம் யார் அதுதான் பண்றோம் அவங்க என்ன பண்றாங்க ஏ என்ன பண்றாங்கன்னா வந்து கத்துக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலா இப்போ சாத்த ஒரு இன்புட் ஒரு பத்து கொடுத்த அப்படின்னா பத்து இருந்து அவ என்ன பண்றாங்க ஒரு இன்பர்மேஷன் வந்துட்டு புரொட் பண்றாங்க கஸ்டமருக்கு அப்ப என்ன பண்னு அவங்க வந்து வந்து என்ன பண்றாங்க அடிஷனல் இன்பர்மேஷன் வந்து அந்த ஏ ஐ க்கு தராங்க இது என்ன பண்ணது அப்படின்னா பத்து பதினொ ஆக்குது பதினொன்ன பன்னெண்ட ஆக்குது இப்ப இது அப்படிய இன்பர்மேஷன்ன ஸ் ஸ்டார்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து ஹெல்ப் பண்ணாலும் ஒரு பக்க பக்கம் வந்துட்டு என்ன பண்ணுது லேன் பண்ட்டா இருக்கு நான் சேர்ஜ் இப்பி வந்த புதுசலேந்தே நான் பயன்டுத்திட்டுருக்கேன் வந்த புதுசுல எ அதனுடையா உடைய இடர்லிஜென்ட்க்கும் இப்ப இன்டர்லிஜெட்டுக்கும் பாத்தீங்கன்னா பயம் இம்மா இருக்குது என்னன்ன பயங்கரமா ஸ்பீடா வந்து ரொம்ப கத்துட்டுக்குது அது அது அது அடிக்கடி சொல்லும் நான் வந்து கத்திட்டுக்கேன் கத்திட்டுருக்கேன் கத்திட்டுருக்கேன் அப்டினு சொல்லும் நா இப்ப எனக் புரியது என்னக்கு என்னடா கத்திட்டுருக் அப்புறம் தான் தெரிஞ்சது நல்ல ஒழுங்கத்த படிச்சதுக்ப்பரம் தெரிந்து அவங்க சர்வீஸ் மட்டும் புரவேட் பன்ரத்தில் நம்மகிட்ட இருந்த ஒவ்வொரு இன்பர்மேஷனும் ஒவ்வொரு டேட்டா அத வந்து எடுத்து வச்சுக்குது அப்படி நினைக்கிறப்போ ஒ ரொம்ப வந்து அசாத்தியமாக நான் ஃபீல் பண்ணுறேன்
கண்டிப்பா நீங்க ஒரு ஒரு டேட்டா எடுக்கிறீங்கன்னா அத ரெலிட் பண்ணிடுங்க அது வந்து அதுகிட்ட போக கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ராசஸ் இருக்குதுல்ல நீங்க சேட் பாக்ஸ்லயே போயிட்டு அந்த பர்ட்டிகுலர் சேட் வந்து நீங்க டெலீட் பண்ணிக்கலாம் ஆம் ப்ரோ நீங்க சோ அதுக் கான இது இருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ ஏ ஐ பொறுத்த வரைக்கும் அத நாம அது எவ்வளோதான் அறிவாற்றல இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ற மைண்ட் செட் நமக்கு இருக்கணும் அந்த திறம இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம துக்குட்டோம்னா எதாலயையும் எதுயும் எதும் பண்ண முடியாது நெனைக்கிறன்
க்ஷாலா நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் டேட்டா வந்துது என்னென்னா ஃப்ரைவசிக்காக நீங்கள் டெலிட் பண்ண சொல்றீங்க வேறசா அதுங்க என்ன பண்ணுது ஆக்க்ஷ எல்லாம் வந்து நீ கொடுக்குற ஒவ்வொரு கன்டேன்டுமே நீங்க பேசுர ஒன்னென்னு ஒரு கன்டன்டு அதுக்கு அது கண்டடன்ட் எடுத்துக்கிட்டுனா பண்ணுது தன்னை தன்னே வந்து டெவலப் பண்ணு ஆமா சேவ் பண்ணிக்கும் நீங்கள் வந்து நீங்க என்ன தான் வந்து நீங்கா இது பண்ணா கூட வந்துட்டு அது அதனுடைய அதுக்கு தேவையானது அதை கண்டன்ட்ட எடுத்துடுது இன்னொன்னு நம்ம வந்து பெருசா ஒண்ணும் பேசில்ல சோ இட்ஸ் நான் ப்வேசிங் திங்ஸ்எதும் பெருசவும் இல்ல சோ அந்த அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு தெரியும் அமையல
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்ப நம்ம பர்சனலா மனசு இன்சைட்ல என்னபீல் பண்ணிட்டு இருக்கோன்றது ஓகே ப்ரோ டைம் ஆயிடுச்சு
ஆமாங்க ஆமாங்க சாரிங்க மண்ணிங்க நன்றிங்க நன்றிங்க